வணக்கம்ங்க
மாலை வணக்கம் சகோதரா எப்டிருக்
ம் நா நல்லாருக்கேங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ இன்னூ சாப்பிலலைங்க இனிமேல் தா சாப்பட்ணூ நீங்க சாப்ட்டீங்ளா
நாலா இன்னூ சாப்பில்லைங்க என்ன சமையல் அங்க
இங்க வந்து வெண்பொங்கலூ சின்ன பருப்பு சாம்பாரூ வச்சங்க சின்ன வெங்காய சாம்பாரூ
ஓகே ஓகேங்க
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னு எதூமே சாப்பிட்லங்க எந்திரிச்சதே பதினோரு மணிக்கு தா இப்பதாங்க எந்திரிச்சே கரெட்டா
சேரி செரிங்க ஏ இவ்ளோ நேரோ நைட் ஷிஃப்ட்டிக்கிது போறீங்ளா
கொஞ்ச வேல இருந்ச்சுங்களா ஒரு மணி ஆயிருச்சு அத்தாங்க நா அப்டியே தூங்கிட்டங்க
சேரி ஓக் கேங்க
நல்லாருக்காங்களா
ஆ இங்க எல்லாருமே நல்லாருக்காங்க அங்க எல்லா நல்லாருக்காங்களா உங்க வீட்ல
இங்க எல்லாருமே நல்லாருக்காங்க வீட்ல நீங்க மட்டுந்தானா இல்ல கல்யாணோ ஆயிர்ச்சிங்களா உங்களுக்கு
ஆ எனக்கு கல்யாண ஆயிச்சுங்க நானூ ஹஸ்பண்ட்டு கொழந்த ஒன்னு இருக்குங்க
ஓகே ஓகேங்க அப்றோ வெளிய எங்கேயு போலீங்களா
ஆ இன்னைக்கு எங்கேயு போலீங்க நானு வீட்ல தாங்க இருக்கே நீங்க எங்கேயு போகலீங்களா
நா எங்கயு போலங்க நானு வீட்லதாங்க இருக்கே கிளைமேட் எப்படிங்கருக் ஏங்
கிளைமேட் வந்துட்டு இன்னக்கு ஒரே வெயிலா இருக்குங்க வந்துட்டு
ஓகே ஓ
அங்க எப்டிங்கருக்கு பாலும் இல்லைலா
இங்கே வெயில் தாங்க ஒரே புழுக்கமா இருக்குங்க
சேரி சேரிங்க நமக் இன்னிக் எதாது ஒரு தலைப்பு பத்தி பேஸ்லாங்ளா
பேசலா பேசலாங்க நீங்க எத எந்த மாரி தலைப்பு சமையல பத்தி எடுத்துக்கலாங்ளா
சோ உங்களுக்கு எதாது சமையல பத்தி தெரியுங்ளா
எனக்கு சமையல பத்தி எதுவு தெரியாதுங்க நீங்க சொல்லி் குடுத்தீங்னா கத்துக்கலான்ருக்கங்க பிரியாணி பாத்தீங்ன்னா எங்க வீட்ல வெ கிறது பாத்தீங்க தக்காளி சாப்பாடு மார்ருக்குங்க அத எப்டி கரெட்டா பண்றதுன் சொன்னீங்னா கொஞ்ச யூஸ்ஃபுல்லாருக்குங்க
ஆஹ் நீங்க எந்த பிரியாணி கேக்கறீங்க சிக்கன் பிரியாணி கேக்கறீங்களா இல்ல வெஜிடபிள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி அந்த மாரி எதாச்சு கேக்கறீங்களா
நா வெஜிடபிள் பிரியாணி கேக்கலீங்க க வெஜ்ஜு பிரியாணி கேக்கலீங்க நான்வெஜ்ஜு கேட்ருக்கங்க
ஓ சிக்கன் பிரியாணி கேக்கறீங்களா சேரிங்க சிக்கன் பிரியாணி இப்ப நம்ம வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன்லா நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சில பேர் வந்து அத வந்து தயிர் இருக்குல்லீங்க தயி ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு வந்துட்டு மிளகா எதாவது நீங்க போட்டு நல்லா வந்து மேக்னெட் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க
ஓகே ஓகேங்க
மேக்னெட் பண்ணி வெச்சு நீங்க அதுக்கப்பறோ வந்துட் டு கொஞ்சோ எண்ண ஊத்தி எண்ண வந்து ஆயில் கொஞ்ச நெறையா போடுங்க என்ன ஆயில்
ஆமா ஆமாங்க
நெய்யி வந்து நீங்க போட்டுக்கோங்க நெய் கொஞ்ச ஊத்தி அத நல்லா ஹீட்டானதுக் கப்பறோ நீங்க வந்து பிரியாணி ஸ்பைசஸ்ல்லா இருக்குல்லீங்க பிரியாணி எல இந்த வந்துட்டு இந்தப் பட்ட, கிராம்பு, சோம்பு அந்த எலல்லா இருக்குங்க மோத்தி அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக் சொல்லுங்க பிரியாணி எல பிரியாணிக்கான பொருள் க்கல்லா இருக்குல்லீங்க
ஓகே ஓகேங்க இப்ப நா பாத்தீங்ன்னா முந்திரி முந்திரி அது பாதாமா இந்த மாரி எதாச்சு போட்ணுல்ல உள்ள
ஆ சில பேர் வந்து முந்திரி போடுவாங்க முந்திரி போட்டீங்னா அந்த பெ அந்த பிரியாணியோட சுவை வந்து கொஞ்சோ தித்திப்பா இருக்க மார்ருக்குங்க நீங்க பிரி நீங்க வந்து இதுக் வந்து நீங்க முந்திரி போட வேணாங்க இதுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிருங்க நீங்க வந்து முந்திரி வந்து நீங்க புதினா சாதோ அந்த மாரி செய்றீங்க கொத்தமல்லி சாதோ அந்த மாரி செய்யற சாதத்துக்கெல்லா நீங்க முந்திரி போட்டீங்கனா கொஞ்சோ உங்களுக்கு நல்லாருக்கு டேஸ்ட்
ஓகேங்க ஓகேங்க இப்ப நம்ம பிரியாணி வெக்கிறம்னா எந்த மாரி பாஸ்த் மாரி பாஸ் அத் என்ன அரிசி யூஸ் பண்ணு சொல்றீங்களா கரெட்டா
ஆ நீங்க நீங்க வீட்ல சமைக்கிற அரிசியே போட்டுக்குலாங்க சில பேர் வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணா பிரியாணி நல்லாருக்கும்பாங்க சில பேர் வந்து சீரக சம்பால பிரியாணி பண்ணுவாங்க உங்குளுக்கு வேணுன்னா நீங்க பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலா அப்டி இல்லன்னா வீட்லயே நீங்க தெனமு சமைக்கிற அரிசியே நீங்க பயன்படுத்தி நீங்க பிரியாணி செய்யலா
இப்போ பாஸ்மதி அரிசினா அதுக் எவ்ளோ தண்ணி ஊத்துணுங்க அது அதுக்குன் தனியா அதிகமா ஊத்தணுங்ளா
நீங்க வந்து பாஸ்மதி அரிசினனா ஒண்ணுக்கு ரெண்டுதாங்க ஊத்தனு சொல்லுவாங் இப்ப நீங்க ரெண்டு டம்ளார் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கீன்னா ஒரு மூனை முக்கள் டம்ளார் நாலு டம்ளார் நீங்க வந்து தண்ணி வெச்சீங்குன்னா போது ஏனா பிரியாணிங்கும் போது அதிலயே வந்து சிக்கன்ல இருந்து உங்குளுக் தண்ணி விடுங்குளா அப்பிடிங்கும் போது நீங்க ஒர் கா டம்ளார் அல்லது அர டம்ளார் நீங்க தண் தண்ணி கொஞ்ச கம்மியாவே வெயிங்க வச்சீங்குனாத சிக்கன்ல வந்து தண்ணி வெளி வந்து அந்த தண்ணியே வந்து சே அந்த தண்ணியே அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்குங்க அப் ப்டி நீங்க பண்ணாதா வந்து பிரியாணில இருந்து கொஞ்சு உதிர் உதிரியா உங்குளுக் கெடைக்கு
ஓகே ஓகேங்க சொல்லுங்க இது எப்பிடிங்க ஃப்ரை அந்த இது பண்றது நீங்க சொல்லிட்ருந்தீங்க
ஆ அதுக்கப்புறம் நீங்க எண்ணெய் நெய்யெல்லா ஊத்துனகப்புறோ பிரியாணிக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்ச வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டதுகப்புறோ வந்துட் இ வெங்காய் இருக்குல்லங்க வெங்காய் கொஞ்ச நல்லா வந்து மெலிசா கொஞ்சோ அரிச்சுக்கோங்க நீள நீளமா கட் பண்ணி அதையும் வெங்காயத்தையும் நல்லா போட் ட்டு அதோட நல்ல வணிக் கிங்க பிரியாணிக்கு வந்து வெங்காய வந்து நல்லா பொன்னிறமா ஆகுறளவுக்கு நீங்க நல்லா வதக்கி விடணுங்க கொஞ்சோ நல்லா வந்து வணங்கிரும்மா ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பத வரளவுக்கு நல்லா ஒர் மெருன் கலரா வர வரைக்கு நல்லா கொஞ்சோ வணக்கி விட்ருங்க நல்லா வணக்கி விட்டதுக்குப்புறம் தக்காளி வந்து நீங்க கம்மியா தான் பொண்ணு பிரியாணிக்கு ஒரு ரெண்டு தக்காளி அல்லது மூணு தக்காளி தான் நீங்க போடும்ணுங்க
ஓகே ஓகேங்க
போட்டீங்கன்னா கொஞ்சம் தக்காளி சாத மாதிரி புளிப்புத்தன்மை வந்து அதிகமாயீரு ரெண்டு தக்காளி மூணு நீ போட்டு தக்காளி வந்து பொடி பொடிய கட் பண்ண ‌ வேண்டாம் கொஞ்சம் நாலு துண்ட ஓரளவுக்கு பெருசா கட் பண்ணி அதை போட்டு நல்லா கொஞ்சம் வணக்க விட்டுருங்க அந்த தக்காளியை நீங்க
ம் புரியுது புரியுதுங்க
தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிக்சியில் வந்துட்டு பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இருக்கு பூண்டு இஞ்சி பொதினா கொத்தமல்லி வேணும்னு நீங்க இஞ்சி பேஸ்ட் நீங்க அரைச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பூண்டு பூண்டு இஞ்சியை மட்டும் நீங்க பேஸ்ட்மாதிரி அரை நீங்க வணக்கி விட்டு இருக்கீங்கள வெங்காயம் தக்காளி அதோட வந்து இத போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க கிளறி விட்டீங்கன்னா இஞ்சி பூன்டுல வந்து இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நீங்க வணக்கி விட்டு
ஓகேங்க இன்ஸ்டன்ட் இஞ்சி பூண்டல நல்லா இருக்குங்களா இல்ல கடையில வாங்கி போட்டா நல்லா இருக்குங்களா
நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க வீட்லயே வந்து இஞ்சி பூண்டு பேசி நீங்க ரெடி பண்ணி வச்சுந்த அந்த டைம் நீங்க ரெடி பண்ணி அரைச்சு போடுறதுதாங்க நல்லா இருக்கும் கடையிலயும் சில பேர் வாங்குறாங்க ஆனா அது வந்து டேட் எப்ப பண்ணாங்கன்ன நமக்கு தேதி தெரியாது ங்க உங்க விருப்பம் தான் உங்களுக்கு
இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நா அரைச் மொத்தமா மொத்தமா அரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாங்களா இல்ல அது ஏதாச்சு‌
ஆ அப்படிலாம் இல்லைங்க நீங்க ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நீங்க தாராளமாக இஞ்சி பூண்டு வேஸ்ட் கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் நல்லெண்ண் விட்டு கொஞ்சம் நல்லா நீங்க பிரிட்ஜில வந்து ஸ்டார் பண்ணிக்கீடிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்குமே நல்லாக்கும் தாராளமா நீங்க யூ பண்ணிக்கலாம் கெட்டெல்லாம் போகாது ஏன்னா நீங்க உங்களோட நீங்க வந்து உங்க உங்க கைப்பட தானே வீட்டு உபயோகத்துல அரைக்கிறீங்களா அப்டிங்கும் போது அது நல்லாவே இருக்குங்க கடையில வந்து நீங்க வாங்கனீங்கன்னா அது எதா ஒரு கெமிக்கல் கலக்கறாங்க என்ன எது நமக்கு ஒண்ணமே தெரியாதங்கள அ அப்டிங்கும் போது நமக்கு கொஞ்சோ நமக்கு தெரியாது இது
ஓ ஒகே ஒகேங்க அதாங்க நானு கேட்டே இப்ப தக்காளிட்டு சாஸ்செல்லா எப்டிங்க பண்றது அதுவு பாத்தீங்கன்னா வாங்கி அதெல்லா வெச்சிட்றாங்க அது நம்மளே ஓனா அது பண்ண முடியுங்களா
எந்த மாரிங்க
தக்காளி சாஸ்சு அதுக்கப்புறோ பார்த்தீங்கன்னா இன்னோன்னு அந்த சில்லி சாஸு அதெல்லா சொல்லுவாங்குல்ல
ஆஹ் ஆமாங்க தக்காளி தாஸ் ஆ ஆ தக்காளி சாசு வந்துட்டு அந்த மாரி நா இன்னு பண்ணதில்லிங்க யூடியூப்ல வந்து அதுக்கான ரெசிபிஸ் தா நெறைய இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா நீங்க அதுல பாருங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கெடைக்கோ
நா பாத்தேங்க அது எனக்கு அவ்வளவுக்கும் செரி பட்டு வரலைங்க அத்தா உங்க கிட்ட கேட்டே உங்களுக்கு எதது தெரிஞ்சிட அது மாரி பண்ணலனு
ஆஹ் இல்லைங்க எனக்கு வந்து நா அந்த மாரி சாஸ்லா எங்க வீட்டுல அதிகோ யாரு சாப்பிட மாட்டாங்க நா அதனால அதிகோ நா பண்றது இல்ல கடையிலயு நாங்க அத வாங்க மாட்டோங்க டோங்க அது ஒடம்புக்கு கெடுதலுங்க சில பேர் வந்துட்டு தக்காளி இருக்குல்லலைங்க தக்காளியே வரமளகா இருக்கு ங்க அத வந்து சுடுதண்ணியில போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷோ ஊர விட்டுட்டு அத வந்து மிக்சி ஜார்ல வந்து நைசா டேஸ்ட் மாரி அரைச்சுக்கறாங்க க அரைச்சதுக்கு அப்புறோ அதோட வந்து சுகர் இருக்கு இல்லங்க சக்கர சர்க்கரைய போட்டு கலந்து வச்சு அப்புறோ சாப்புட்றாங்க அதுதா வந்து தக்காளி சாசுன்னு சொல்லி வீட்லயே ரெடிமேடா பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒன்னு ரெண்டு வீடியோல நா பாத்திருக்கேங்க அது உண்மையா பொய்யான்னுல்லா நல்லாருக்குமாங்கறது நமக்கு தெரியாதுங்க
ஓகே ஓகேங்க ஆதாங்க கேட்டே சேரி நீங்க பிரியாணி சொல்லிட்டு இருந்தீங்க வெங்காயத்த அந்த கண்ணாடி பதத்துக்கு தாளிச்சுவுட்னு
ஆஹ் தாளிச்சி விட்டுட்டு ஆஹ் தாளிச்சு விட்டதுக்கு அப்புறோ தக்காளிய வந்து நாலு துண்டாக கட் பண்ணி அதுல போட்டு அதையு நல்ல இஞ்சி பூண்டோடு நல்லா வாசன போற அளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க அதோட வந்து உங்களுக்கு தேவையான மாச மசாலா உங்களுக்கு துளிவுண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வரமிளகா தூளு சிக்கன் பொடி வந்து சிக்கன் பொடி போடுங்க இது வந்து கரம் மசாலா தூள் உங்களுக்கு தேவையான மிளகாய மிளகா தூள் எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு அதோட கொஞ்சமா தயிர் இருக்குலங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்த ஒரு ரண்டு ஸ்பூன் அதுல போட்டு போங்க
ஓகேங்க
அதுக்கப்புறம் லெமன் இருக்கு இல்லிங்க ஒரு பாதி லெமனை வந்து லைட்டா அதுல புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டுட்டு புதினா இருக்கு இல்லிங்க புதினாவும் கொத்தமல்லியும் வந்து அதுல போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அந்த மாச மசாலா ம அந்த மசாலா வந்து இந்த எண்ணெயோட கலந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிள்ளைங்க மேலே அந்த மாரி டைம்ல வந்து சி க்கன் இருக்குல்லைங்க சிக்கனையு வந்து நீங்க கழுவி நல்லா மேரினேட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மிளகாத்தூளு உப்பெல்லா போட்டு வச்சிருக்கீங்களங்க உப்பு எல்லா வந்து அந்த சிக்கனையு வந்து சிக்கனையு வந்து இந்த வணக்கென்ன இதுக்குள்ள நீங்க போட்டுங்க போட்டுட்டு சிக்கன நல்லா கெளறி விடுங்க கெளறி விட்டுட்டு சிக்கன் சிக்கன்ல இருந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருங்க சிக்கன் இருந்து தண்ணி வெளியே வரைக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க தண்ணி வ தண்ணி வந்து சிக்கன்ல தண்ணி அதுக்கப்பறோ நீங்க வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து நீங்க அளந்து ஊத்திருங்க இப்ப ஒரு டம்ளாருக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு டம்ளர் கணக்கு வச்சு ஊத்துவீங்
இப்ப அரிசி எந்த டம்ளர்ல எடுக்றமோ அதே டம்ளர்ல தண்ணிய ஊ
ஆ ஆமாங்க அரி சி நீ வந்து எந்த டம்ளர்ல எடுக்கீங்றீகளோ அதுலயேதா நீங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துனு சிக்கன்ல இருந்து தண்ணி வந்து விட்றனால நீங்க வந்து ஒண்ணுக்கு ஒரு கால் டம்ளர் நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலா தண்ணி எல்லா விட்டதுக்கு அப்பறங்க நீங்க தண்ணி கொதிச்சதுக்கப் கப்றோ இந்த அரிசியையு ஊற வச்ச அரிசிய நல்ல கழுவி அதுல போட்டுட் டு நீங்க தண்ணி ஊத்தி பாருங்க வாயுல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க மூடி வச்சுட்டு சும்மா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க தம் போற மாரி நீங்க வச்சுக்கலாம் அப்பிடி வேண்டா அரிசி வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு ஊறி அப்பிடின்னா நீங்க ஒடனே வந்து ஒரு விசிலோட நீங்க வந்து குக்கர ஆப் பண்ணிடலாம்
ஓகேங்க அதான் கேட்டேங்க
நீங்க வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஒடனே நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவசரம் பொறுக்கல பிரியாணியோட ஆர்வத்த தூன்றா மாரி ஓடனே சாப்பிடணும்னு நினைச்சி விசில நீங்க வந்து எடுத்து வுட கூடாது விசில் வந்து அதுவா அடங்கற வரைக்கும் பொறுமையா இருந்து அதுக்கப்பற தான் குக்கர ஓபன் பண்ணி உங்களுக்கு வேணும்ன்னா மேல வந்துட்டு நெய் இருக்குலங்க நெய் வேணா ஊத்தி நல்லா கெளரி விட்டு நீங்க சாப்பிடலாம் அப்பிடி இல்ல அப்பிடின்னு நீங்க அப்பிடியே கெளறி விட்டுட்டு தட்டுல
ஓகேங்க ஓகே தோழி நன்றி தோழி உங்க கூட பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி தோழி சந்திக்கலாம் தோழி ஃப்ரீயா இருந்தா
சகோதர நன்றி நன்
நன்றி வணக்கம்